இதா
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
உம்
ஹலோ
கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
ம் சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
இந்தா சும்மாதா சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க
இந்தா கடைலருக்கே சிஸ்டர்
சாப்ட்டாச்சா
இனிமே தா சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்றோ தா சாப்புட்னோ
எங்க கட ஓபன் பண்ணி வச்சுக்காங்களா
ஆமா நீங்க சாப்ட்டுட்டு இக்கற மாரிருக்கு
ஆமா சிஸ்டர் அண்ண ஒரு பிளேட் வாய்ண்டு வந்தா
என்ன பிளேட்டு
சும்மா இந்த முட்டல்லா போட்டிருக்கும்ல அதா
முட்டப்பட்டாணியா
ஆமா அக்கா
ஆம்
அது வாய்ண்டு வந்தா அது ரெண்டு வாய் திண்ணே ஆமாங்கா
எத்தன பிளேட்டு
ரெண்டு ரெண்டு தா கா
ரெண்டு தானா
ம் நீங்க சாப்ட்ருக்கீங்ளா அக்கா ப்ளேட்லா சாப்ட்ருக்கீங்ளா
ஆ சாப்ட்ருக்கே சிஸ்டர்
ம்
ஹஸ்பண்ட் வாய்ங் குடுப்பாங்க
சேரி சேரி
ம்
எப்டி திருவிழா அந்த மாரி எடத்துல விப்பாங்கலே அங்கயா
திருவிழாக் கெல்லா எங்க எ ஹஸ்பண்ட் கூட்டு போனதில்ல
ஆ
இங்க ஏ‌ டீ கட பக்கத்திலயே பொன்மாலதி டிஃபன் சென்டர்னு ஒரு ஃடிபன் சென்டர் போடுவாங்க அவுங்க முட் ட பட்டாணி போடுவாங்க
சேர் செரி
அங்கருந்து வாய்ன்ட்டு வந்து குடுப்பாங்க
ம்
ம்
சேரிங்க அக்கா என்ன சாப்பாடு நைட்டு
நைட்டு தோச சிஸ்டர் உங்க வீட்ல
எங்க வீட்ல இந்த அம்மா கோயில் போனாங்க அங்க இன்னக்கி பொங்கல் இல்லக்கா அந்த இது போட்டாங்க காய்கறி சாதோ மாரி
அன்னதான மா இன்னக்கி
அன்னதானோ ஆஹ் அப்டி கூட சொல்லிக்கிலா
ஆ
அது வாய்ன்ட்டு வந்தாங்க கொஞ்சோ
ம்
அதத்தா சாப்டே அத இன்னு சாப் ப்பில்ல அத இன்னு சாப்பில்ல வீட்ல இருக்கு
ம்
ஆ
சேரி
இங்க கோயிலல்லா போடுற அன்னதான ரொம்ப நல்லா இருக்கு சாப்டு பாத்தீ ரீங்களாங்க நீங்க
ஆமா அது நல்லா இருக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டுல்ல
ஆமாங்கா
என்னதா நம்ம செஞ்சாலு அந்த கோயில செய்யற டேஸ்ட் வராது
ம்
மணி
அதே மாறி கல்யாண வீடுகள்லையு
ஆமா
அங்க வைக்கிற டேஸ்ட்டு வராது
வராது
ம் என்னதா ஒரு கல்யாண வீட்ல போய் சாப்ட்டாலு கல்யாண சாம்பாரு
அது அதுக்கு அது தனி டேஸ்ட்டு தா ம் ம் எனக்கு திடீர்னு ஆச வரு திடீனு கல்யாண வீட்டு சாம்பார் சாப்புனு போல ஆச வரு ம் என்ன பண்ண முடியு சாப்ட முடியாது ம் ம்
ஒங்க அப்பா வந்துட்டாங்களா
வந்தாங்கக்கா அப்பா வந்து ஒரு சங்கத்துல இருக்காங்க மீட்டிங் சொல்லி பேயிருக்காங்க ம்
உங்க அண்ணா வந்துதா ஆச்சு உங்க ஆச்சிட்ட பேசுனாங்களா
இல்லங்கக்கா ஆச்சி ஊர் கிளம்பிட்டாங்க
கேட்டாங்களா
ஆமாங்கா சாந்ரோ இருக்குக்கா
சேரி சேரி அப்ப அண்ணன் வரறதுக்கு முன்னாடி ஆச்சி போயிட்டாங்களா
ம் ஆமாங்க்கா
சேரி சே
ம்
ம்
பசங்க டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்களாக்கா
ஆமாக்கா வந்துட்டாங்க
சாப்ட்டாங்களா அப்டியா சேரி சேரி நாளைக்கு லீவ் தானே என்னக்கா
நாளைக்கு அஃப்டே உண்டு சிஸ்டர்
அப்டிங்களா ரெண்டு வத்துக்குமேவா
ரெண்டுவத்துக்குமே ஹாஃப் டே நாளைக்கி
சேரி சேரி
நான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சாப்பாடு வச்சு குடுத்துருவே
ம் ம்
வச்சு குடுத்துட்டு நல்ல வயித்துக்கு சாப்டுங்கனு சொல்லி குடுத்துடுவே அதுக்கப்றோ நைட்லா சாப்பாடு குடுக்க மாட்டே
ம்
நைட்டு சாப்டாங்கனா சாப்ட்டு உடனே படுப்பாங்க அது நெஞ்சுக்குள்ள நிக்கு அதும் இப்ப மூத்த பைய வந்து கொஞ்சோ வெயிட்டா இருப்பா ரெண்டாவது உள்ளவ கொஞ்சோ ஒல்லியா தா இருப்பா அதுனால இத அவாய்ட் பண்ணிருவே
சேரி சேரி இந்த மருந் த அரச்சு குடுக்க வேண்டியதான சிஸ்டர் அக்கா
அந்த மருந்து எல்லா அரைக்கணுக்கா
ம் ம்
ம்
ம் வேப்
அது ஒரு அ அது ஒரு சோம்பேறித்தனோ
அப்பிடி இருக்க கூடாதுல்லக்கா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான அம் அரச்சு குடுத்து நம்ம தான பாத்துக்கணு
ஆமா செய்யணு
ம் நீங்க இப்டி சோம்பேறியா இருந்தா அப்பறோ எப்டி அதய சொல்லுங்க
ம் அது கரக்ட்டு தா
ம்
ம்
அரச்சு குடுங்க அ வாரத்துக்கு ஒருக்க இல் ரெண்டு வாரத் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கயாது அரச்சு குடுங்க
சரிங்கக்கா
ம்
ம்
சேரி
எல்லாரு சாப்ட்டு படுத்தாச்சா இனிமே தானா
இல்லக்கா இனிமே தா
ம்
ம் உங்ளுக் வண்டி ஓட்ட தெரியுமாக்கா
இல்லக்கா வண்டி ஓட்ட தெரியாது உங்களுக்கு
ஆ ஓட்ட தெரியுங்க்கா
ஓட்டுவீங்ளா
ம் சைக்கிள் ஓட்ட தெரியுமா உங்கள்க்கு
ஆ சைக்கிள் நல்லா ஓட்டுவே
அப்டிங்ளா
ம் உங்களுக்கு
பைக் ஓட்ட தெரிஞ்சவளுக்கு சைக்கிளோ ஓட்ட தெரியாதாக்கா
அப்டியா
ம்
ம் நல்லா மெயின்லல்லா ஓட்டுவீங்ளாக்கா பைக்கு
ஆ ஓட்டுவங்க்கா
சேரி சேரி பைக் வெச்சிருக்கீங்ளானா எப்டி
இல்லக்கா பைக்கு இல்ல ஆனா ஓட்ட தெரியு அப் போம்மா ஓட்ட தெரியு பைக் இல்ல ஆனா
ம் அப்றோ எப்டி ஓட்டுவீங்க ஓட்ட தெரியுன்னா எப்டி ஓட்டி பழகுனீங்க
அது நானாவே பழகிக்கிட்டேங்க்கா அப்பா வண்டி எடுத்து நானாவே பழகிக்கிட்டே அப் பா வண்டி இது சின்ன வண்டி தா
பேரீஸ்
அப்பா வண் ஆ அந்த மாரி வண்டி தா நானாவே எடுத்து பழகிக்கிட்டே
சேரி சேரி
ம்
அம்மா என்ன பண்றாங்க
அம்மா கோயில் போய்ட்டு இப்ப தா வந்தாங்க இந்த டி வி பாத்துட்ருக்காங்க
சேரி
ம்
அண்ணி அண்ணா எல்லாரு படுத்தாச்சா
ஆமாங்க்கா அண்ண படுத்துட்டா அண்ணி இருக்காங்க வீட்ல இருக்காங்க
சேரி
ம் நீங்க தூங்க பன்னண்டு மணி ஆயிரும்ல என்னக்கா
ஆமாங்க்கா தூங்க பன்னண்டு மணி ஆகுங்க்கா
ம்
ம்
தூங்குங்கக்கா கொஞ்ச சீக்கிரமாது தூங்க பழகுங்க
ம் அ என் தூக்க வராது
அது எப்டிக்கா வராம இருக்கு
ஆமா அது வராது
ம் ம்
ம் நீங்களுந்தா பன்னெண்டு மணி வரைக்கு தான தூங்குறீங்க பன்னெண்டு மணிக்கு தான தூங்குறீங்க
இல்லயேக்கா நா எப்பக்கா பன்னெண்டு மணிக்கு தூங்குனே
ம்
நாலா பத்தர பதுனொரு மணிக்குல தூங்கிருவே படுத்துருவே
அப்டியா
ஆமாங்க்கா எதாவ்து வேல இருக்கு அப் ப்பா லேட்டா வருது அப்டின்னாதா நா உக்காந்துட்ருப்பே
ஓ சரி சரி
ம்
ம்
ம் நீங்க சீக்கர தூங்க பழகுங்க
சேரிக்கா உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றிக்கா
ஆ சேரிக்கா இதுக்கு எதுக்குக்கா நன் றி சொல்லிக்கிட்டு எல்லா நம்ம அக்காங்கிற ஒரு பாசத்துல சொல்றதுதா என்னங்க்கா ஆ ஆ ஆ கேட்டுக்கோங்க அவ்வளதா மத்தப்படி ஒன்னு செய்ய வேண்டா
சேரிக்கா
ம்
அப்றங்க்கா
அப்றங்க்கா என்ன உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லா பிடிக்குமா
அ ஃப்ரூட்ஸ் எனக்கு சப்போட்டா பழ ரொம்ப புடிக்குங்க்கா
அப்டிங்ளா
ஆமா அதுக்கப் ப்றோ மாம்பழ ரொம்ப புடிக்குங்க்கா மாம்பழத்துலே அந்த உருண்ட மாம்பழலா பிடிக்காது அந்த கிளிமூக்கு மாம்பழ இருக்கு தெரியுமா
ஆமாம்மா
அந்த மாம்பழ ரொம்ப புடிக்கு
சேரி சேரி வேறக்கா
ரஞ்சுலா அந்த ஆ அந்த அளவுக்கு புடிக்காது சப்போட்டா மாதுள ப்பழ மாதுள புடிக்காது ஆ மாம்பழமு சப்போட்டாவு புடிக்கு
சேரி சேரி
உங்களுக்கு
எனக்கு பிடிக்குங்க்கா மாம்பழ பிடிக்கு மாதுள பிடிக்கு எல்லா திம்ப எல்லா திம்பங்க்கா வேண்டானு சொல்ல மாட்ட என்னத்தையாது கடந்தா வாயில போட்டு திம்ப
எல்லாத்தியு திம்பேங்கறவங்கதா அப்டி இருக்கீங்களாக்கா
ஆமாங்க்கா
ம்
திம்ப எத திம்பங்க்கா எல்லாமே பிடிக்கு திம்ப நா வேண்டா அப்டின்ட்டு திங்காம கொள்ளாம இருப்ப எதுக்கு அத தின்னுக்குட்டு அப்டின்ட் ம் இல்ல பிடிக்கு‌ பிடிக்காதுன்னுல்லா கெடையாது பிடிக்கு எல்லாமே திம்ப நா வேண் டா அப்டின்ட்டு இருப்ப அவ்ளோ
சேரிக்கா
ம்
அப்புறோங்க்கா
அப்பறங்க்கா சொல்லுங்க வேலைல்லா முடிஞ்சுதா இன்னிக்கு
ஆமாக்கா ஒரே வேல அதிகமான வேல
ம் ம்
ம் ம் பிள்ளைங்களுக்கெல்லா சாப்பாடு வச்சு குடுத்துட்டு வீட்டெல்லா தூத்து பெருக்கி அள்ளிட்டு பாத்தரங் கழுவிட்டு வெளக்கு இன்னிக் வெள்ளி கிழமல்ல அதனால சாமி கும்ட்டுட்டு துணி எல்லா‌ மடிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து இப்பதா கடைல வந்து உக்காந்துருக்க
சேரி சேரி
ம் உங்களுக்கு என்னக்கா வேல இருக்கு ஃப்ரீதான இருவத்து நாலு மண் நேரமு
நீங்க வந்து பாத்தீங்களாக்கா
ஆமா
என்னக்கா
நீங்க இருவத்து நாலு வீட்ல தானக்கா இருக்கீங்க உங்களுக்கு என்னக்கா வேல இருக்க போது சேரிக்கா கொஞ்சோ பொறுத்து கூப்புறங்க்கா ம் தேங்க்யூக்கா
வெல்கம்